வண்ட வன்ட
அக்கம் வணக்கம்
வணக்கமுங்க
ம்
ம் லாஸ்ட்டா பிக்ஸ் ஆ கண்டினியூ பண்ணலா அப்டியே கண்டினியூ பண்ணலாங்ளா
ஆ பண்ணலா ஒண்ணும் பிரச்சன இல்ல
ஆ ஆ
அவுங்க அந்த அந்த க்ரோக்கடைல்ல கிரில்லு மாரி இருக்கும்ல்ல அது உங்க கண்ணு முன்னாடி உங்க கூட வந்தவங்க யாராவது சாப்ட்டாங்களா ட்ரை பண்ணாங்களா
ஆ நறைய பேர் சாப்ட்டாங்க
உங்க கூட நீங்க யார் கூட போனீங்க
நா பாத்திங்கனா ஃப்ரெண்ட்ஸோட ட்ரிப் மாரி போனோ
ஃப்ரெண்ட்ஸ்சோடனா உங்க ஹஸ்பெண்ட்லா வந்தாங்களா
ஆ நா அன்மேரிடு
ஓ நீங்க அன்மேரிடா ஓகே ஓகே ஓகே
ஆ ஃப்ரெண்ஸோட சுத்த போனோ
அப்டிங்ளா
ம் ஆமாங்க பட்ஜெட் என்ன ஒரு ஃபாட்டி தௌசண் ஒரு பர் பர்சன்க்கு பாத் நா போவேயில்ல பாத்திங்கலா அதி டா டா நு ஃபார்ட்டி தௌசண்ட் தா ப்ளான் பண்ணோ இப்ப ஈரான் வார் போய்ட்டுருக்குல்ல அதனால பாத்தீங்னா பட்ஜெட் எகிரிடுச்சு சிக்ஸ்ட்டி சவன்ட்டி கொண்டு போனோ
ஓ ஓகே ஓகே அது எப்டி கரெக்ட்டா இப்போ நறைய இப்போ பட்ஜெட் ப்ளனிங்னால போனீங்ளா இல்ல நல்லா நல்லா இருந்துச்சா அந்த காசுக்கு நல்ல ஒர்த்தா தா பண்ணம் பண்ணீங்ளா இல்ல அப்டியே சேமிச்சு வச்சீங்களா
இல்ல இல்ல ஜாலியா என்ஜாய் பண்ணோ ஒர்த்துதா செவன் கேனா
ஆ
ஆனா கொஞ்சோ சிக்கன பாக்குற மாரிதா இருந்துச்சு இது பேராசிலிங் பண்ணுவோ அ இப்ப நம்பூருக் ஒரூபா அப்டின்னா சாரி அங்க ஒரு ஒரு ரூபானா இங்க மூன்று ரூபாய் டாலர் கிடயாது பாட் ஒரு பாட் அப் அங்க ஒரு பாட்டுனா இங்க மூன்ரூபா
ஓகே ஓகே
முடிஞ்ச அளவுக்கு இங்கயே கரன்சிய மாத்திரணு
ஆமா ஆமா பார்டர்ல வந்து கரன்சி மாத்திரனு கரெக்ட்டு
ம் நம்ம இந்தியாலே மாத்திட்டு போனா பெஸ்ட்டு
அதாங்க அங்கலா உள்ள போய் மாத்துனமுனா ஃபுல்லா ஸ்கேம் தா
ஆமா எந்த அளவுக்கு நம்ம கிட்ட பறிக்க முடிமோ அந்தரளவுக்கு பறிச்சிருவாங்க இப்ப நம்ம ரூம் எடு குரோன் வச்சுக்கோங்க அந்த ரூம்ல வந்து எந்த ஒரு டஸ்ட்டுமே ஆவ்கூடாது இன்கேஸ் அப்டி டஸ்ட் ஆச்சு அப்டின்னா ஃபைனு
ஓ சூப்பர் அங்க எப்டிங்க ஆளுங்கலா அங்க அங்க இருக்குற பீப் புலா எப்டிங்க இரு
ஆ நல்லா பாத்துக்கிட்டாங்க நல்லா பேஸ்னாங்க
அவுங்க லங்குவேஜுலா புரிஞ்சதா ஏ ஆமா நீங்க லாங்வேஜ் ப்ராப்ளோ எப்டி அந்த இதுபண்ணீங்க
அங்க இங்க்லீஷ் இங்க்லீஷ் எல்லாத்துக்குமே நல்லா தெரிது
ஓக் ஓ இங்லீஸ் தெரிதா
ம் இங்கிலீஷ்லே நம்ம பேசி கன்வெர் பண்ணிக்லா பே நம்ம இங்லீஷ் நார்ம் நார்மல் இங்லீஷ் பேஸ்னாலே போது அவ்ங்க அவ்ங்க நல்லா பேஸ்னாங்க அவுங்க ஸ்லாங்கு வித்யாசமா இருந்தது
ஆமா அவ்ங்க வந்து இப்ப ஐயோ இந்த நீங்க சைனா அந்த வெப் சீரிஸ் அது நல்லா பாப்பீங்களா
ஆமா அது மாரிதா இருந்த அவ்ங்க எதோ தன்யவாத்துக்கள் ஆ ஆனா இங்லீஷ் பேஸ்னாங்க ம் நல்லா அந்த இங்லீசுமே அவுங்க பேசுறதே டிஃப்ரெண்ட்டா இருந்தது
அவுங்க வாய்ஸ் டோனே டிஃப்ரெண்ட்டா இர்க்கு நம்ம தமிழ்நாடு வாய்ஸ் டோனோட அவ்ங்க வாய்ஸ் டோன் டிஃப்ரெண்ட்டா இருகு சாப் ட்டா இருக்ற மாரி இருக்கு நம்மள்து கொஞ்சோ இதுவா இருக்கு ஹார்டா இருக்கு ஆமா அங்கலா எப்டிங்க வெயில்லா அடிக்குதா
போங்க வெயில் ஆ வெயில்லா இருந்தது நா போன எடோ ஃபுல்லாவே ஏஸ் சியா அதிக நா வெளிய வர்ல
வெளிய வர்ல்லையா என்னங்க நீங்க நீ அங்க போய்ட்டு சுத்தி பாக்கத்துக் போனா ரூம்லே இர்ந்திருக்கீங்ளா
இர்ந்துட்டு ஆ ஆமாமாமான் ரூல ஃபஸ்டே பாத்தீங்க அப்டினா இந்த புத்தா கோவிலுக் போனோ
எங்கேங்க
புத்தா கோயில் இருக்குல்ல அங்க
முத்தா கோவில் மு
புத்தர் கோயில் அங்க போனோ அங்க பேய்ட்டு வந்துட்
அங்க அந்த புத்தர நெறைய ஃபேமஸா இருக்குமேங்க
ஆ ஆமா அங்க நல்லா இருந்துச்சு
அங்க கொஞ்சோ டிஃப்ரண்ட்டா இருக்கு அந்த கோவிலே டிஃப்
ம் அப்புறோ நம்ப ரூம் எடுத்துருக்க ஆப்போசிட்லே பாத்தீங்க அப்டினா பார்க் மாரி வச்சிருந்தாங்க அதுல வந்து ஆம் ம மயில் மயில் வித்தியாச வித்தியாச மயிலு அப்புறோ குயிலு
மயிலா
நம்பூர்ல இல்லாத ஆ ஆமா ஆமைலா பாத்தீங்
என்னங்க இன்னொரு டவ்ட் டவ்ட் டவ்ட்டு இப்போ அங்க தாய்லாந்துல நா ஒரு ஒரு மத்தங்க வீடியோல பாத் திருப்பே அதுல வந்து டைகர் கூடல்லா ஃபோட்டோ எடுக்கற மாரி ஒரு எடோ இருக்குல்ல அங்கெல்லா போனீங்லா
க்குமே போனோ
ஸ்னேக்ல்லா மேல போட்டு ட்ரை டைகர் கூட்லா
ஆ குட்டி டைகருக்கே பாத்தீங்க அப்டின்னா ம்மா தௌசண்ட் பாட் அப்பனா நம்ம ஊர் மதிப்புக்கு ஆ மூணாய் ரூவா
ஓ
ஜஸ்ட் ஒரு ஃபைவ் மினிட்ஸ்தா அ குட்டி பு அந்த குட்டி புலி வந்து தூக்கிட் கைல வச்சு ஆ நல்லா இருந்துச்சு நாலா ஒரே ஒரு டைகர் கூட மட்டு நின்னு போட்டோ மட்டு எடுத் துட்டு வந்துட்ட அவ்ளோதா அதுக்கே எங்களுக் தௌசண் பாட்டு
ஓ
ரேட்ல்லா பயங்கர ரேட் அதிகோ நல்லா எடுத்துட்டு போயிருந்தோம்னா என்ஜாய் பண்ணிருந்துருக்கலா
ஆமான ஒரு ஒன் லேக் எடுத்துனு போய்ருந்தா நல்லா இந்திருக்கு
கரெக்டா இருந்திருக்கூ
ஆமா
நெக்ஸ்ட் டைம் போகேல எடுத்துட்டு போஹணு
ஓகே ஓகே அங்க ஆக்டிவிட்டீஸ்லா என்னென்ன ஆக்டிவிட்டீஸ்லா பண்ணீங்க அட்வஞ்சர்
இது அ பாராசிலிங் போனே அப்பறோ பனானா ரைடிங்கு
எவ்ளோ தூரோ போ எத்தன எவ்ளோ நேரோ
எவ்ளோ நேரம்லா இல்ல சும்மா ஒரு ரவுண்ட் அடுச்சுட்டு வந்து நிப்பாட்டிருவாங்க ஆ நிப்பாட்டேல பாத் மொத வந்து ரவுண்ட் அடிக்கைல நம்மக்கிட்ட ஜாக்கெட் போட்றாங்கல்ல நம்ம கிட்ட கேப்பாங்க ஹாஃபா ஃபுல்லா அ குவாட்ரான் கேப்பாங்க தண்ணிக்குள்ள முக்கி எடுப்பாங்க நம்பள அந்த கப்பல்ல வந்து கட்டி மேல வரைக்கு தூக்கிட்டு போவாங்கல்ல
ஓக் ஆமாமா
ம் அந்தது அது பாத்தீங்க அப்டின்னா அப்டி மேல போய்ட் டு மேல சுத்தீட்டு வந்து எறக்கீருவாங்க எறக்கேலதா வந்து டிப் பண்ணி மேல ஏத்தி எறக்குவாங்க என்னையல்லா எறக்க லேண்டு பண்ண முடியாம ரெண் ரவுண்டு அடிச்சாங்கங்க மொத ரவுண்ட்ல லேண்ட் பண்ணப்பவுன்ட் அதா காத்துலயே அவங்க என்ன நினைச்சிட்டாங்க கரெக் ட்டா லேண்ட் ஆயிரு இந்த பொண்ணு அப்டின்னு நெனைச்சிருப்பாங்க போல கடலுக்குள்ள லேண்ட் பண்ணிட்டாங்க அப்பற திரும்ப மேல தூக்கிட்டு போயிட்டு திரும்ப ரெண் ரவுண்ட் அடிச்சிட்டு வந்தா எறக்குனாங்க
சூப்பரு
நல்லாருந்துச்சு மொத ரவுண்ட்டு சுத்தேல்ல ஜாலியா இருந்தது ரெண்டாவது ரவுண்டு சுத்தேல எப்படா எனக்கு ஜர்க் ஆயிடுச்சு எப்படா எறக்கி விடுவாய்ங்க அப்டிங்கிற மாரி ஆயிடுச்சு
ஓகே வேற
அப்பறொ பனானா ரைடிங் போனோ பனானா ரைடிங்லா அந்த லெவலுக்கு வொர்
என்னனா அது வந்து எப்டி சொல்றதுன்னா ஸ்பீட் போட்ல வந்து பாஸ்டா கூப்ட்டு போய்ட்டு இது பண்ணுவோ அவ்ளதா
அ ஃபாஸ்டா கூட்டு போயிட்டு பொத்துன்னு கடலக்குள்ள தள்ளி உட்டு திரும்ப தூக்கி எடுத்துட்டு வருவாய்ங்க
ஓகே அதுக்கப்றொ
ம் அதுக்கப்பறோ இது ரெண்டு ராப் அப்றம் மீன் இதுக்குள்ள போனோ ஆ பந்து அதெல்லா போல நானு
ஏங்க
டைம் பத்தலேங்க இதுக்கே நேராயிரச்சு அங்கலா பயங்கர கூட்டமா இருந்துது. அப்பிடீங்கல்ல குறிப்பிட்டதுக்கு மட்டுந்தா என்னால போ முடிஞ்சது அப்றோ டைம் ஆக டைம் ஆக கூட்டோ ஆஹா ஒவ்வொருத்தரு ஒவ்வொர் ரைடிங் போய்ட்டாங்க நாங்க போனதே பாத்தீங்க அப்டின்னா கிட்டத்தட்ட முப்பது பேர் போனோ
ஓக்கே தன தனி எத்தன பேரு டோட்டலா போனீங்க இங்கிருந்து
இங்கிருந்து முப்பது பேர் போனோ
ஓக்கே
முப்பது பேரு ஒவ்வொன்னு ஒவ்வொன்னும் போனோ அப்றோ இது ஒன்னு போனே அதுக்கப்பறோ இந்த கடலுக்குள்ள மீனுக்குள்ள ஃபுட்டு குடுப்பாங்கள்ள
ஆமா
அதுக்கு போனே
ஓ சேர் சேர்
இது எல்லாமே ஆ அது நல்லாருந்துச்சு நல்லா செமை ஆனா ஆனா உள்ள போனவுன்னே அ ஃபுட்டு மட்டு குடுத்துட்டு வந்துட்டோ மேல
ஓ ஓ
ஆ இந்த லவுலுக்கு நம்ம ஊர்லலா பாத்தீங்ன்னா கடலுக்குள்ள போய் நீச்சல் அடிக்க சொன்னோன் வச்சுக்கோங்க பவர் கெடக்கு சாக்லேட் கவர்ஸ்ஸு இப்படிதா கெடந்தது அதே மார் நீட்டா இந்தது ஒரு கவர் கூட கண்ணுக்கு தென் பண்ல மீன்லா பாத் தீங்னா கலர் கலரா வித்தியாச வித்தியாசமா இருந்துச்சு ஆ பளுச்சின்னு தெரிஞ்சுது
நீங்க உ கண்ணுக்கு இது குட்த்துட்டாங்களா க்ளாஸ் குட்
க்ளாஸ் குடுத்தாங்க ஆக்சிஜனு கேஸ் இது எல்லாமே போட்டு உட்டாங்க அதுக்கப்பறோ சேஃபா தா இருந்தது எல்லாமே
அ அ அ நீங்க எப்டி அந்த இது பேக்கேஜ் மாரி புக் பண்ணி போனீங்ளா இல்ல டேரட்டா நீங்களே போயிட்டு அப் பாத்துட்டீங்ளா
இல்லல்ல ப புக் பண்ணிதா போனோ அங்க வந்து எங்களுக்கு கைடன்ஸ்க்கு ஒரு ஆள் குடுத்துட்டாங்க ஆ கைடன்ஸ் அ ஆ ஆமா ஒருத்தர் தா
ஓக்கே
அங்க போய்ட்டு அங்க எல்லா வந்து டூரிஸ்ட் தானேங்க அதிகோ அதுக்குனு தனியா படி ச்சவங்க தா இருப்பாங்க
ஆமாமா
அ அவுங்க வந்து நல்லா கைட் பண்ணிக்கிட்டாங்க இங்க இங்க போலா டைம் மார்னிங் நைன் ஓ கிளாக் கோரலைலான் போறோ அப்னா நோ லெவன் ஓ கிளாக் அப்டின்னா அப்டியே வீட்டுக்கு போயிருங்க அப்டின் சொல்லி அவுங்க ஸ்லாங்ல பேச ஆரம்பிச்சிட்டாங்க ஸ்ட்ரிட்டாதா இருந்தாய்ங்க
இது பசங்க பசங்கலா வந்தாங்களா இல்ல
ம் பசங்க இல்லல்ல பசங்க பசங்க பொண்ணுங்க பாத்தீங்கன்னா ஒரு எட்டு பேரு தா போனோ
பொண்ணுக மட்டுமே எட்டு பேரா ஐயயோ சூப்பரு
பசங்களுக்கு தாங்க நைட்ல்லா அவுங்களா வெளிய சுத்த போயிட்டாங்க நாங்களா ரூம்குள்ள தா இருந்தோ
அதா தெரியு சூப்பர்
பொண்ணுங்களுக்குல்லா அங்க ஒர்த்தான பிளேஸே இல்லங்க ஆனா இந்த மாரி விஷயங்கள்ல்லா ஒர்த்தானது அ
அப்புறோ நைட் லைஃப் அங்க ஃபுட்டு் கொஞ்சோ எக்ஸ்ப்ளோர் பண்லா
ஆமா சரக்கு அதா ட்ரிங்கிங் ஐட்டம்ஸ்ல்லா நெறையாவே இருந்தது ருந்திருக்கோ
ஆமா பொண்ணுங்களுக்கே அங்க அடி பொண்ணுங்க எல்லாருமே அடிக்கலா என்னவு நாப்பு ஆ நா இருந்த ரூம்லயே இருந்தது ஆ ஹ இல்லங்க பாத்து அழகா போட்டோ மட்டும் எடுத்துட்டு வந்ட்டேன்
என்னங்க நீங்க
கெடுக்க விரும்பல
ஏதாச்சும் ஒண்ணு லைட்டாச்சு ட்ரை பண்ணிக்களால இல்ல ஃபோன் இருக்காச்சு ஒரு அர்த்தமா
இல்ல இல்லங்க வோணா வேணா அப்புறோ நம்ம இருக்கிற இடத்து யாருமே போல போயிட்டு ஃபோட்டோ மட்டு எடுத்துட்டு வந்ட்டோ
ஓ ஓகே இப்போ நம்ம இங்க நம்ப சைடுல்லா வந்து லெட் ஃபுல் அ நம்ம சைடுன்ற பாறு எதாச்சி இப்ப வொர்க்கலால்லா போன கிஃப்ல வந்து காச கொடுத்துதா உள்ள ஃபோனு வாங்கல்லா எப்டிங்க
என்ன புரியல
கிஃப்லா இருக்குல
சிஸ் ஆ கிளப் ஆமா ஆமா இருக்கு இருக்கு நைட் டைம்லல்லா ஆ நெறய எடோ போனோ போயிட்டு டான்ஸ் மட்டு ஆடிட்டு வந்டோ
ஓ நீங்க போனீங்களா உள்ள அப்போ
உம் உள்ளல்லா போனே
ஓகே ஓகே
ட்ரிங்க்ஸ் அடிக்கிறதுல்லா கொஞ்சோ பயந்தாங்க
இல்ல அங்க கொஞ்சோ சேஃப் தாங்க ஒன்னும் பிரச்சன இல்ல அங்க டூரிஸ்ட்டுக்கு வந்து ஆ பொண்ணுங்கல்லா இல்ல எல்லாரு வர்றவங்க எல்லாருமே அங்க வ போறதே அங்க இதே படத்த போவாங்க சில பேர்லா
அ அ
அப்றோ ரெடி பண்ணாம இருப்பாங்க சொல்லுங்க
உம் ஆனா நல்லா இருந்துச்சு அ டிஃப்ரெண்ட் டிஃரெண்டா காஸ்ட்லியான கிஃப்ட்ல்லா நெறைய காஸ்ட்லியான ட்ரிங்க்ஸ் எல்லாமே அங்க சீப் பன் ரேட்டா கெடைக்குது
கரெக்ட்டு
அப்டி இங்க என்ன குடிக் ஷாப்பிங்லா போன இதுக்குன்னு தனிமால் விட்டாங்க
ஆமா ஆமா தனியா ஒரு ஷாப்பிங் எடோ இருக்கு கம்மியா இருக்கு அதா அங்க என்னாச்சு வாங்கனீங்களா எதாச்சு
ம் நெறைய வாங்கினே நானு போய் பர்சேசிங்க தா பேக்கு தா நெறைய வாங்குனே பேக் அதுகல்லா ரேட் கம்மியா இருந்துச்சு நம்ம ஊர் மதிப்படி ஐநூறு ரூபா ஆமா இங்கெல்லா அந்த பேகு பாத்தீங்கன்னுச்சுக்கோங்க மூணாயிரத்துல இருந்து நாலாயிர வரைக்கு
என்ன பேக்கு டிரவலிங் பேகா
ட்ராவலிங் பேக் வாங்கினே அதுக்கப்பரோ அந்த நார்மல் நம்ம கையில எடுத்துட்டு போவோம் ல
ஹான்ட்பேக் மாறி
ஹண்ட பேக் மாறி அது ஒரு மூணு வாங்கனேன்
அ ஓகே
அப்புறம் இது அந்த சூக்கேஸ்சே பர்ச்சஷிங் பண்றதுக்காகவே அந்த சூக்கேஸ் ஒண்ணுவாங்கனேன்
ஓ அல பாத் அடி அதுல வெக்கறதுக்கே ஒரு சூட்கேஸ சூப்பருங்க உங்கள மாறி தான் இருக்கணும் ஆமா கட்ட பை தூக்கினு வர்றத்துக்கு அப்பறோ
மொத பாத்த நானு கட்டப்பயில எடுத்துட்டு போயிர முடியுமான்னு அதுக்கப்பறோம் இதெல்லா பொருள்லா பாத்ததுக்கப்பறோ டக்குனு ஒரு சூட்கேஸ்ஸா வாங்கிட்டேன்
ஓ ஓகே அவன் கிட்டயே அதெல்லாம் நல்லா ஃபீல் பண்ணிட்டேன் ஃபுல்லா அங்கே ஏதாச்சு சாக்லேட் அந்த மாதிரி ஃபேமஸா இருந்துச்சா
என்னாதுங்க
சாக்லேட் எதாச்சு ஃபேமஸ்ஸா இருக்கா
ம் சாக்லேட் ட்லா நெறைய இருந்துது வித்தியாச வித்தியாசமா நம்ம ஊர்ல ஒரு ரூபா சாக்லேட்ல்லா இருக்குல்ல அது எல்லாமே ஒவ்வொரு ஃபிளேவர்ல இருந்துச்சு நல்லா இருந்துச்சு ம் ஒவ்வொரு ஃபிளேவர்ல இரு